ஹலோ. ஹலோ கேக்குதுங்களா ஹலோ ஹலோ.
ஆ ஹா கேக்குது கேக்குது கேக்குதுங்க
ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே.
ஆமா
அப்பறோ லாஸ்ட்டா பேசுபோது புக் ஆ புக்ஸ் ரீடிங் பத்தி பேசிட்டு இருந்தோ.
ஆமா ஆமா நியாபகோ இருக்கா உங்களுக்கு.
எதனா ஞாபக இருக்கு நீங்க எதாவது ஸ்கூல் படிக்கு போதோ இல்ல வேற எதுலயாவது அந்த ரீடிங் ஹபிட்ட ரொம்ப ரீடிங் ஹேபிட்டுட்டு இல்ல எதாவது ஒரு ஸ்டோரி புடிச்சிருக்கு இல்லையா உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்துட்டு சூப்பராரு கா அந்த மாரி எதாவது இருக்கா
அப்டின்லா எதுவுமே இல்லங்க நா ஸ்கூல்ல படிக்கும்போதெல்லா ஹிந்தி இந்த மாதிரிலாமஅதுல தா இதா இருக்குது எனக்கு ஒரே ஒரு ஸ்டோரி மட்டு தா ஞாபகம் இருக்கு அதுவு அந்த டாபிக் மட்டுந்தா இருக்கு ஆம்மா
ஓகே ஓகே
காலேஜ் கொடுத்தான்னு ஒரு இது
ஓகே ஓகே
அது மட்டுந்தா மத்தபடி எந்த ஒரு அப்டி எதுவுமே இன்ட்ரெஸ்ட்ல்லா இல்லங்கனா எதுவு அந்த மாரிலாமஎதுவு படிச்சது இல்ல
சேரி சேரி ஓகே ஓகே
ம் மத்தபடி
இல்ல அது நல்லாதா இருக்கும் இப்ப இருக்கற யாருமே உக்காந்து புக்ஸ் எல்லா ரீட் பண்ணு அந்த மாரிலா யோசிக்கறதில்ல பட் அது வந்துட்டு ரீடிங் ஹேபிட் வந்துருச்சு அப்டின்னா அது ரொம்ப நல்லது அது அதா நம்ம வேற ஒரு லெவலுக் கொண்டு போகு அது
ஆமா ஆமா ம் அதே மாதிரி உங்க வீட்டுல இந்தந்த செடி எல்லா வளர்க்குறீங்களா காடன்ஸ் எதச்சு வச்சிருக்கீங்களா
ம் இருக்கு செடி எல்லா இருக்கு நிறைய பூச்செடிகள் எல்லா வச்சிருக்கோ அப்பற மாம் மாம்பழ மர இருக்கு மாங்கா மர அப்பறோ முருங்க மரோ இதெல்லா வெச்சிருக்கே
அதா நவி இப்போ நிறைய வந்துருச்சுல இப்ப முன்னாடி வெல்ரிக்கா இதெல்லா போடுவிங்கள அந்த மாதிர எல்லா இல்ல இது மட்டுந்தானா அந்த ரோஸ்கு அந்த மாரிலா எதுவுல்ல ஃப்ளேய ஃப்ளவர்ஸ்சு
மல்லிப்பூ வச்சிருக்கோ மல்லிப்பூ வச்சிருக்கோ அது ரெகுலரவே பூ வந்து பந்த மாதிரி இருக்கு அது ரோஸு இருக்கு அப்ற வேற என்னது அந்த இது குழந்தைகள் கொடுக்குறதுக்காக அந்த துளசி கற்பூரவள்ளி தூது வலை அப்பற இன்னொன்னு சொல்லுவாங்க வெத்தல அது எல்லாமே வச்சிருப்போ அதுஎல்லாமே சளி புடிச்சதுன்னா அது வந்துட்டு நாங்க வீட்லயே அப்படியே ரோ ரெமடிக மாதிரி இருந்தாலு ஹாஸ்பிடல் போய்டாகணு வேற வழி இல்லன்னா
ஆமா இத குடிச்சு கூட கொஞ்சே தரக்கூடாதல்ல
கூட வராது அவ்வளவு ஒண்ணு பெருச வராது பட் மைல்டா இருந்துச்சுனா சரியாயிடு இதுனால
ஆம்மா ஆம்மா நால்லா முன்னாடி வளத்திருக்கேங்க எல்லாமே இந்த ரோஸ் அதுலயே அந்த ஒயிட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஒயிட் ரோஸ் அது அப்புற மல்லிகைப்பூ எல்லா மேலே வளர்த் இப்ப கூட எல்லாமே வளக்கள கார்டன் ஆ சின்னதா வச்சு சும்மா அதுல வந்து இந்த கருப்புல கொத்தமல்லி மட்டு வரு அஹ் ஊர்ல வந்து கிராமத்துல வந்து இது இருக்கு தோட்டத்துல வந்து காட்டுல இது வளக்கிறதுனால கீரை அந்த மாரிலா இது பண்ணி இது பண்ணுவாங்களா ம் அதெல்லா கொஞ்சோ நல்லா இருந்ச்சு இப் இப்போ வந்து வீட்டுக் பின்னாடி வந்து ஹை ஸ்கூல் பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல்ருக்குங்க அதனால இவங்க எல்லாமே வந்து செடி எல்லா பிச்சு போட்டுறாங்க பூ ஏதாச்சு வேணும சின்ன பிள்ளை அதனால என்ன பண்ணிட்டோம்னா மேல மாடியில இருந்து சின்னதா ஒரு இது மாதிரி வச்சு அதுல வந்து சும்மா அ இந்த மல்லிபூ இது மட்டு இந்தந்த கொடியில வரும்ல அந்த இது மட்டு வர மாதிரி வச்சு வளர்த்திட்டு இருந்தோ
ஓ பரவாயில்ல பரவாயில்ல அதுதா அக்ரி யூனிவர்சிட்டில எல்லா நிறைய நீங் சொல்ற மாரெ அந்த கவர்ல எதோ வெச்சு அந்த மாடி தோட்டத்துக்காக எல்லா குடுக்கறாங்ளே
ஆ இப்போ நறையா பேரு அந்த இதுதா பண்றாங்க
ஓகே ஓகே
ம் அதுக்கு கொஞ்சொ சின்னதா எடோ இருந்தா கூட போதுமுல்ல எதாது ஒரொ அப்டி எதுவு தேவயில்ல தண்ணி மட்டு இர்ந்தா போதும் ஒரு சிலர் நம்ம தெரியாம வளத்து தண்ணி அதிகமா ஊத்திறக் கூடாது ஒரு சிலருக்கு வந்து கம்மியா ஊத்தணு நெறைய இருக்கு அதெல்லா அத பத்தி நாலேஜ் இருந்தா மட்டுந்தா நம்மளால பண்ண முடியு
ஆமா ஆமா அதுல பண்றதுக்கு நாலேஜி வேணு நார்மலா நம்ம கிரௌண்ட்ல வச்சிட்டோம்னா அது பெருசா எதும் தேவயில்ல மேல மாடில்ல வச்சோம்னாதா அந்த மாரி ப்ராப்பரா இது பண்ணுது எனா கருகீரு
ஆ வெயிலுக்கு இப்பவுமே இந்த மல்லிப்பூ வந்துது வைக்கிறதே வந்து அந்த எலை எலையா அந்து ஒரு மாரி கருகி உதுர்ந்துது அப்டியே
ஓக்கே ஓக்கே
ஆம்மா
அது வர ஆரம்பிச்சிருச்சின்னா உங்களுக்கு மல்லிகப்பூலா வர ஆரம்பிச்சிருச்சின்னா அது சூப்பரா வரும் அது கொஞ்ச செடி வளற வரைக்கு கஷ்டமா இருக்கும் ஆ பாத் தீங்கன்னா எங் வீட்டுக் பக்கத்துல இன்னு நல்ல ஸ்மெல் வரக்கூடிய நறைய பூவ்ல்லா வச்சிருப்பாங்க அப்டே ரோட் ரோட்ல க்ராஸ் பண்ணாலே நல்லா ஒரு ஸ்மெல்லாருக்கு அவ்வளவு ஒரு நல் அப்பற நறைய சாமிக் போடக்கூடிய பூ அப்புற செம்பருத்தி எல வச்சிருக்காங்க செம்பருத்தி வந்துட்டு அந்த ஒத்த செம்பருத்தி இருக்கு இல்லையா அது வந்துட்டு அவ்வள ஹெல் பெனிஃபிட்ஸ் இருக்கு அவ்வளவு ஒரு நெறைய ஒரு மெடிஸனல் ப்ளான்ட்னே சொல்லா ஆ பிரஷர் ரெடியூஸ் ஆகுதுங்கறாங்க அது டீ மாரி பண்ணி குடிக்கிறதுனால அதுனால அது போறவுங்க வரவுங்கல்லா எடுத்துட்டு பொயிர்றாங்க அவுங்க வீட்ல அவ்ளோ பூ இருக்கூ அது விரியருதுக்கே விடுறதில்ல இவ்ளோண்டு குச்சி மாரி வந்துச் த்துனாலே அதவே அ வ வண்டில போனாலு நிறுத்தி எடுத்துட்டு போய்ற்றாங்க அந்த விரியாம இருக்கற்து கூட எதாவ்து ஒண்ணு கெடைச்துன்னா போது அப்டிங்கிற மாரி எடுத்துட்டு போய்ற்றாங்க நார்முலா ஒரு ஃப்ரூட் ஷாப் போனா கூட எத எதர்ச்சியா ஒரு பாட்டி வந்துட்டு அந்த கடைல நா செம்பருத்தி எவ்வளோ நாளா கேட்டேருக்கே எனக் எங்கியாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க அது வேணு எனக் எவ்ளோ காஸ்னாலு பரவால்ல அந்த மாரி சொல்லிட்டு இருக்கா அடடா நாளா செம்பருத்தி செடிய வச்சா கூட பொழச்சிக்கலா போலயே அந்த மாரிதா இருக்கு இப்போ போறபோக்க பாத்தா
ஆ இப்ப நா இங்க ஒரு சென்னைல இப்ப ஸ்டே பண்ணியிருக்கே இங்க வந்து என்னன்னா பின்னாடி நா இருக்குற வீட்ல வந்து ஹவ் ஓனர்ல்லா மேல இருக்காங்க ஹவுஸ் ஓனர் அதுக்கு மேல ஒருஃப்ளோர் இருக்கு கீழ வந்து ரெண்டு வீடு இருக் அதுல நாங்க ஒரு வீட்ல இருக்கோம் பின்னாடி வந்து என்ன பண்ணிருக் ங்னா ஃபுல்லாவே வந்து வாழ மரோ மட்டு வச்சிருக்காங்க ஃபுல்லாவே
ஓக்கே ஓக்கே
வீட்லயே வந்து பின்னாடியே வந்து வாழ மரம் மட்டும் வச்சிருக்காங்க அ வேற எந்த இதும் மே இல்ல ஆனா வாழ மர மட்டு வச்சு வளக்கறாங்க ஓக்கே தா இங்கே சென்னைல எங்க இந்த பக் கட்ல்லா பாத்தென ரோட்ல ஃபுல்லா வந்து வீடு தா அதுக்கு டிரான்ஸ் போட்டு பொலியூசன் தா இருக்கு மரங்கள்ல்லா அப்டி ஒண்ணு இல்ல இங்கெல்லா
க்கவே இருக்காது மர இருக்கதுக்கு வாய்ப்பே இருக்காது
ஆ
தப்பித்தவறி எங்கேயாவது ஒன்னோ ரெண்டோ வெச்சிருப்பாங்க
ஆமா மத்தபடி எல்லாம் ஒரு மரொங்கிற பேச்சுக்கே எடம் கெடையாது இங்கிட்டு ம் என்னத்த
எந்த ஏரியா
இது வந்து தாம்பரோங் கிட்ட நான் இப்ப இருக்கிறதா இருக்கிறது வந்து வேளச்சேரியில இருப்பேன் இப்போ இருக்கிறது வந்து தாம்பரத்துல இருக்கேன்
ஓகே ஓகே நல்ல பெரிய ஏரியா தான்
பெரிய ஏரியாதாங்க ஆனா இங்க அதா சொல்ரல்ல ஃபுல்லாவே வந்து பொல்யூஷன் யார்ட்டயும் பேசுறது கெடையாது யாரும் என்னும் பேச மாட்டாங்க நம்ம போய் வலின்னா நம்ம போய் வாலண்டியராப் பேப்னாலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட செய்தி கூட பேச மாட்டாங்க ஆ பக்கத்துல யாரும்
அது அது கல்ச்சரே வேறயே எல்லாருமே வே வேற வேற ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு வித பயந்தான் தெரியாத ஒருத்தங்க கிட்ட எப்டி பேசுறது என்ன யாருமே அந்த ஊருக்காரங்களா இருக்க மாட்டாங்க மெயின் ரீசன் அது தான் ஹௌஸ் ஓனராவே இருந்தாலுமே அவுங்களே வந்து பெருசா பேச மாட்டாங்க
இங்கே வந்து பொழைக்க வந்தவங்க மாரி தான் வெளியூர்ல இருந்து இங்க வந்து அப்டியே டோட்டலா ஒரு ட்வொண்டி இயர்ஸ் டுவொண்டிஃபைவ் இயர்ஸ் ஃபுல்லா அப்டிய் இப்டிங் கேஸ்
அப்பிடி இருக்கிறவங்க தான் அங்க ஹவுஸ் ஓனராவும் இருப்பாங்க
ஆமா மோஸ்ட்லி அப்டிதான் இருக்குறாங்க
அப்பிடிதான் இருப்பாங்க அதனால வந்துட்டு நம்ம யாரையும் எதுவும் சொல்றதுக்கில்ல அங்க
ஆ என்ன கோயிலுக்குல்லாம் போவீங்களா
ஓ தாராளமா
அதான நானும் போயி்டுவேன் வாரோ வாரம் வெள்ளிக்கிழம போவேன்
சேரி சேரி ஓகே ஓகே
ஆமா இங்கே எல்லாம் முன்னாடி நான் இருந்த எடத்துல கூட ஸ்ரீபெரும்புதூர்ல ஒர்க் பண்ணேன் அங்க இருக்கும் போது கூட நான் இருந்ததே கோயில்ல தான் அங்க ராமானுஜர் கோவில்னு ஒன்னு சொல்லுவாங்க ஆ அங்கதான் இருக்கவே ஸ்டே பண்ணியிருந்தேன் இப்ப தான் இங்க ஏரி வந்ததுக்குப் அப்பறம் இங்க ஒண்ணுமே இல்ல இங்க கோயிலா கோயிலுக்கு என்ன ஒண்ணு இங்க குளிச்சுட்டு நம்ம வ வெளியில போகும்போ விபூதி வச்சிட்டு போனாலே ஒரு மாதிரி பாக்குறாங்க என்னடா பையன் விபூதி வச்சிருக்கானே அப்டின்ட்டு
ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கு
ஆமா அந்த அளவுக்கு இதாகிப் போச்சு எம்மாடி
ப்ரேக் ஆது ப்ரேக் ஆது உங்க வாய்ஸ்
ஆ சொல் ஆ கேக்குது கேக்குது
ஆ ஓகே
ம் நைட் என்ன தூங்கலயா டைம் ஆயிடுச்சுல்லே லேட் ஆகுமா
கண்டிப்பா அவ்ளோ தான் கா இதான் லாஸ்ட்டு கால் முடிஞ்ச்சு
அதான இதுக்கப்பறம் அப்பிடியே தூங்கிட்டே காலைல எந்துருச்சு வேல இருக்கும் இல்ல வீட்டு ஒர்க்கு எல்லாம் பண்ணணும் நீங்க தான் குக்கிங் பண்ணுவீங்களா இல்ல அம்மா எல்லாம் உங்க கூடதான் இருக்கீங்
இல்ல இல்ல இல்ல நாந்தான் பண்ணு
ஓ செரி செரி செரி செரி நீங்க உங்க பொண்ணுங்க கால்லே வேலைக் ஒ. ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவீங்க
ஆமா ஆமா ஆமா
அனுப்பி சொல்ற நீங்க பாட்டு வேலை வா கரெக்டா இருக்குமங்க விஷி சுட்டுல தா எப்பயுமே போயிட்டே இருக்கு
கரெக்டா இருக்கு என்னா வேணு சரியா இருக்கு
ம்
அவ்ற ஒருட்டையு பழகிடுச்சு அவ்ளோதா புரியல ஹலோ
ஹலோ நாளைக்கு அந்த பொண்ணு கேக்குது கேக்குது
வாய்ஸ் பிரேக் ஆயி பிரேக் ஆயி வருது
எனக்கு நல்லா கேக்குது நீங்க பேசுறது
ஓ சேரி சேரி ஓகே ஓகே
ஆ நாளைக்கு மார்னிங் பிரேக் ஃபஸ்ட் என்ன டிஸ் பண்ணிருப்பீங்க இல்லலை முடியும்
அது காலையில பாத்துக்கலா நாளைக்கு லீவு தானே நாளைக்கு மொகர
ஓ ஆமால ஃரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் லீவ் மொகரம் நல்லா
பொங்கல் லீவா ஆமாமா ம்
அப்போ உங்களுக்கு நீங்க ரொம்ப பாவமே நாளைக்கு
நாளைக்கு
ரொம்ப பாவோங்க
வேற வழி இல்லை இல்ல அது ஒன்னு பிரச்சன இல்ல நாளைக்கு க கிளாஸ் இருக்கு அதனால அது அப்டியே போயிரு
செரி செரி செரி செரி
ஆ ஓகே நம்ம அப்றோ பேசுவோ
ஆ சரிங்க ஓகேங்க பாய்ங்க குட் நை